சொல் நண்பா
சாப்ட்டியா என்ன பண்ணிட்டு இருக்க ஃப்ரீயா இருக்கியா
நா இப்பதா சாப்ட்டு உக்காந்துருக்கே சும்மாதா இருக்கே தாராளமா பேசலா என்னா குரலே சந்தோஷமா இருக்கு என்ன விஷய
பின்ன இருக்காதா போன வார முழுக்க ஆஃபிஸ் வேல ஸ்ரெஸ்ன்னு ஒரே டயர்டா இருந்து ச்சுல்ல அதா இந்த வீக்எண்டு அப்டியே ஒரு சின்ன ட்ரிப் போய்ட்டு வந்த மனசுக்கு அவ்ளோ ரிலாக்ஸா இருக்குப்பா
சூப்பர் எங்க போனீங்க மலப்பிரதேசமா இல்ல கடற்கரையா
நாங்க போனது ஒரு சூப்பரான மலை பிரதேச அங்க இருந்த அந்த கிளைமேட் இருக்கே செம்ம சூப்பரு காலைலயே எந்திரிச்சு உடனே ஜன்னல தொறந்து அப்டியே பனி மூட்ட ம் முகத்துல அடிக்குது நார்மல் வெயிலுக்கு அந்த குளுருக்கு அவ்ளோ ஒரு வித்யாச
ஆஹா கேட்கம் போதே பொறாமையா இருக்கு எத்தன பேர் போனீங்க எப்டி டிராவல் பண்ணீங்க கார்லயா இல்ல டிரெயின்லயா
நாங்க மொத்த நாலு பேர் போனோ அ கார்ல தா போனோ நைட்டே கெளம்பிட்டோ நைட் டிரைவ் பண்ணு போது அந்த அமைதியான ரோடு நல்ல பாட்டுன்னு செம்ம ஃபீலு ஆனா அதிகாலைல அந்த மல பக் பாதைல கொண்டை ஊசி வளைவுக இருக்குல அங்க கார் ஓட்டு போது கொஞ்ஜோ பயமாவு இருந்துச்சு அதே சமயோ திரில்லிங்காவு இருந்துச்சு
ஆமாப்பா மலப்பிரதேச கார் ஓட்டு போதெல்லா சுதானமா ஓட்டணு ரொம்ப கவனமா இருக்கணும்ல அங்க போய்ட்டு என்னென்ன பண்ணீங்க தூங்குறதுக்லா எப்டி என்னா எட இருந்ச்சு
ஆமா ஆன்லைன்ல ஒரு ஹோம் ஸ்டே புக் பண்ணிருந்தோ அது ஒரு பெரிய கா ஃபி தோட்டத்துக்கு நடுவுல இருந்துச்சு சுத்தியு காஃபி செடிங்க நடுவுல ஒரு அழகான வீடு அங்க இருந்தவங்க செஞ்சு குடுத்து சாப் பாடுல்லா நம்ம வீட்டு சாப்பாடு மாரி சூப்பரா அருமையா இருந்துச்சு
ம் அதா ஹோட்டல்ல தூங்குறத விட இந்த மாரி இயற்கையான இடத்துல தூங்குறது ரொம்ப மன நிம்மதியா இருக்கு அங்க வேற என்ன சைட்டிங்லா சுத்தி பாத்தீங்க
அங்க ஒரு பெரிய அருவி இருந்துச்சு ஆனா நாங்க போனப்போ தண்ணி கொஞ்சோ கம்மியாதா இருந்துது இருந்தாலு அந்த அருவி சத் தத்த கேட்டுட்டு அங்க கொஞ்சோ நேர மேல உக்காந்து பேசிட்டு இருந்தோ அதுக்கப்பற ஒரு பெரிய வியூ பாயிண்ட் போனோ அங்க இருந்து கீழ பாக் கும் போது வீடுல்லா சின்ன சின்ன புள்ளி மாரி இருந்துச்சு நண்பா மேக கூட்டோ எல்லா நமக்கு கீழ மெதக்குற மாரி ஒரு மஜாவா சூப்பரான ஒரு மாயாஜல உணர்வு
இதெல்லா பாக்குபோது நம்ம எவ்ளோ பெரிய உலகத்துல எவ்ளோ சின்ன மனுசங்களா வாழ்ந்துகிட்டு இருக்கோ தோணுதுல
கரெக்டாதா சொன்ன நண்பா எனக்கு அதேதா தோணுச்சு அ அப்பற அங்க ஒரு சின்ன ட்ரெக்கிங் போனோ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் செங்குத்தான பாதைல நடந்து போனோ மூச்சு வாங்குச்சு ஆ னா அந்த மலை உச்சி போய் சேந்த அப்ற நமக்கு எல்லாமே மறந்து போயி டயர்ட்னஸ்லா அப்டியே பறந்து போய்டுச்சு
ம் எனக்கு இந்த மாதிரி ட்ரெக்கிங் போணுன் ரொம்ப ஆசப்பா ஆனா ஆஃபீஸ்ல லீவே கெடைக்க மாட்டேன்கிது நீங்க மொத்தோ எத்தன நாள் அங்க தங்கிருந்தீங்க
நாங்க ரெண்டு நாள் தங்கிருந்தோ சாட்டர்டே மார்னிங் போய் சேர்ந்துட்டு சண்டே ஈவினிங் கிளம்பி நைட் வீட்டுக்கு வந்துட்டோ ஆனா உண்மைய சொல்ணுனா அங்க இருந்து கெளம்பவே மனசு வரல இன்னு ஒரு ரெண்டு நாள் இருந்துக்கலாம்னு தோணுச்சு
அது எப்போதுமே நடக்குறது தான நல்ல இடத்துக்கு போனா சீக்கிரமா வர மனசே வராது அம்மா செலவு எப்ப ஆச்சு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா முடிஞ்ச்சா இல்ல ரொம்ப செலவாச்சா
நாங்க நாலு பேர் ஷேர் பண்ணிக்கிட்டதால பெருசா தெரியல பெட்ரோல் செலவு தங்கற எடோ சாப்பாடு இதெல்லா சேந்து ஒரு ஆளுக்கு ரொம்ப கம்மியாதா வந்துது ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது மிடில் கிளாஸ் பட்ஜெட்க்கு ஏத்த மாரிதா இருந்துச்சு
நல்லதா போச்சு டிராவல் பண்ணும்போது தேவையில்லாம ஆடம்பர செலவு பண்ணாம அத அப்டியே நல்லா வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா முடிச்சதே ரொம்ப பெரிய விஷ்யந்தா
ஆமா அங்க இயற்கையான முறைல தயாரிச்ச தேனு அப்றோ ஃப்ரெஷ்ஷான காஃபி தூளு வீ்ட்லயே செஞ்ச சாக்லேட் இதெல்லா வாங்குனோ உனக்கு கொஞ்சோ காஃபி தூளு சாக்லேட்டு வாங்கிட்டு வந்திருக்க நெக்ஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ணும்போது நா ஒடுத்துத்தார
நெஜமாவா தேங்க்ஸ்ரா உனக்கு எப்போதுமே வந்துட்டு என் ஞாபகோ இருக்குது போல
ஆமா சரி நா மட்டுந்தா பேசிட்டே இருக்கேன் நெக்ஸ்ட் வீக்கு நெக்ஸ்ட் வீக்ல்ல நெக்ஸ்ட் மந்த் ஒரு ட்றா லாங் ட்ரிப் போறதா ப்ளான் பண்ணிர்ந்தியே என்னாச்சு அது
அப்பாம்மா நானு என் ஃபேமிலியு சேந்து ஒரு ட்ரிப்பு போலான்தா இருந்தோ அது நா எந்த மாதிரி எடத்துக்குனா ஹி ஸ்டாரிக்கல் பிளேஸு கோயிலு அரண்மனைகள் அந்த மாரி எடத்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு ட்ரிப் போட்ருக்கலான் ப்ளான் போட்ருக்கோ
ஓ சூப்பர் ப்ளானு அதுக்கு ட்ரெயின் டிக்கெட்யில்லா புக் பண்ணிட்டியா இல்ல ஏ இப்பவே சி இப்ப பண்ணாதா உனக்கு சீட்டு கெடைக்கு
ஆமா நேத்துதா ட்ரெயின் டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு அங்க இருக்கற ஒரு நல்ல ஒரு கைடுதான் தெரிஞ்சு ஃபோன் மூலமா பேசி புக் பண்ணி வெச்சிருந்தாங்க ஆ அதுக்கப்பறமா வந்துட்டு அங்க சுத்தி பாக்கும்போது நெறைய இன்ட்ரெஸ்ட்டா இருக்கலாம்னு அவுங்களே சொல்லியிருந்தாங்க
ஆ நீ சொல்றது உண்மதா கைடு இருந்தா நமக்கு தெரியாத பல சீக்கரட்டான பிளேஸுக்கெல்லா அவுங்க கூப்ட்டு போவாங்க எனக்கு அந்த மாரி எடத்துக்லா போணுனு ஆச நீ போயிட்டு வந்துட்டு ஃபுல் டீடெய்ல்ஸ் சொல்லு நெக்ஸ்ட் டைம் நம்ம ரெண்டு பேர் போவோ
கண்டிப்பா கண்டிப்பா போவோ இந்த மாரி டிராவல் பண்ணதுதா நம்ம மைண்டு ரீசார்ஜ் ஆகு
ஆமா புது மனுசங்க புது கல்ச்சரு புது சாப்பாடு இதெல்லா பாக்கும்போது நம்ம சிந்தனையே மாறுது செரி நம்ம ரொம்ப நேரொ பேசிட்டோ நெனக்கிற
சேரி அப்பறமேட்டு் கூட கூப்டு நண்பா
இல்ல இல்லயே ஒரு நிமிஷோ இரு
ம் சொல்லு சொல்லு
அப்றோ உன் லைஃப் இது உன் காலேஜ் லைஃப் எல்லா எப்டி போது
எங்க போது பரவாயில்லாம நண்பா போயிட்டு இருக்கு இப்பதான வந்துட்டு ஃப்ரீயா இருக்கு லீ்வ் வுட்டுருந்தாங்கனு ஃபிரீயா வீட்ல இருந்தே
செரி
அதான் அந்த மாரி ட்ரிப்புக்கு போலான்னு சொல்லி ப்ளான் போட்டு வெச்சிருந்தோ நந்தா வாரோ வந்தொன்னயே ட்ரிப்புக்கு போயிட்டு அதுக்குப்பறந்தான் காலேஜ் என்னனு பாக்கணு
ட்ரிப்புக்கு போகணுனா ஃபேம்லி ட்ரிப்பா
ஆமாமா ஃபேமிலி எல்லா போய்ட்டு அதுக்கப்பறமா ஃப்ரெண்டோட போலா அப்டின் தனியா அதுக்கு ஒரு லா ப்ளான் போட்டு வெச்சுருந்தோ
காசு வெளயாடுது போல
ஆமா ஆமா என்ன வீட்லயே இருக்கறதுக்கு போர் அடிக்குதில்ல அதனால வந்து சும்மா போயி போலாம் அப்படின்ற ஒரு பிளான் போட்டு ஃபேமிலி ட்ரிப்பு அதுக்கப்புரொ ஃரெண்டோட தனியா போலா என்னன்ன காலேஜு முடிஞ்சா யாரையா பாக்கவா போறோ அதனா
ஆமா ஃபேமிலினா எத்தன பேரு போறீங்க
ஃபேமிலினா நானு அம்மா அப்பா எல்லாரு போவோ மூணே பேருதா
மூணு பேரு தானா
ம்
ஆமா சேரி சேரி நீங்க மூணு பேரு தா இருக்கீங்க
இவுரு எங்க வீட்ல எந்து பிளானு இல்ல இப்பதா நாங்க ஒரெடத்துக்கு போயிட்டு வந்தோ ஒரே நாள்தா போயிட்டு வந்ட்டோ காலைல போய் நைட்டு வந்துட்டோ
சேரி சேரி சேரி
ஆனாலு அங்க ரொம்ப கூட்டோ ரொம்ப டிராஃபிக் அங்க அந்த எடத்துல
ம் நம்ம இன்னொரு நண்பர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு
அவரும் போகணு அவரு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு வண்டி நம்ம டூவீலர்ல போலா எல்லாரு சேந்து ஏன்னா நெறைய பேரு அவருக்கு போயிட்டு அவர்ட்ட காமிச்சிருக்காங்க போல அவுரு போனு போனு அடம்புடிக்கிறாரு
அவரு இப்டிதா நறைய ப்ளான் போட்றாரு அது வந்துட்டு ந நட நடை வரமாட்டிங்கிது என்ன செய்றது
ஆமா அவருக்கே போணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா எப்டின்னா மத்தவங்ள போறாங்கணு நம்ம போணுனு இன்ட்ரஸ்ட்டு
ம்
அந்த மாதிரிலா இருந்தா அப்ப போகவே முடியாது
பிளான் போறதெல்லா நல்லாதா இருக்கு நா நெஜத்துல வந்து செட்டாவ்மாடன்னு தெரில கார புடிக்கலாம்றாரு டக்குனு ஊரு சுத்தலாம்ன்டராரு
கார புடிக்கிற கடசி நேரத்துல அன்னைக்கி வேலய காமிச்சாருல
ஆமா ஆமா பெரிய கார புடிச்சிட்டு வந்தாரு ஓட்டல் உடசல
போட்டோல ஒரு கார காமிச்சிட்டு எடுத்துக்கும் போது பாதாள சாக்கடைல உட்ட மாரி ஒரு காரு எடுத்துடு வந்திருக்கு
ஆ மொத ஒரு நல்ல போட்டோவ காம்ச்சாரு நல்ல காரா இறுஞ்ச்சு அதுக்கப்றோ இப்ப எடுத்ட்டு வந்து அப்புறம் வேற காரு ஆகிபோச்சு என்னனுதெரில அந்த காரு பிரச்சனையாகி போச்சு போல
ஆமா அந்த கார் பிரச்சனயாகி அப்றோ நம்ம போன காரு இருக்குல்ல
ம்
அத இப்ப புதுசுமாரி ரெடி பண்ணிட்டாங்க
பரவாயில்லயே ஆ
நம்ம போயிட்டு வந்த அப்ரோ ஒரு ரெண்டு மூணு டைமு வாடகைகு விட்டு அதுக்கப்புறோ ரெடி பண்ணியிருக்காங்க
புதுசு ரெடி பண்ணிக்கிட்டாங்க
ஆமா
சேரி ஏதோ இந்த டையத்துல கெடச்சதே பெருசு நா வந்து என்ன நெனச்சே அந்த நண்பர் வந்துட்டு காருல்லாம் ரெடி பண்ண மாட்டாரு கடைசி நேரத்துல சொதப்பிடுவாரு அப்டின்னு நெனைச்ச
ஆ இல்லல்ல சொதப்பல இல்ல சொதப்பிருந்தாலு ட்ரெயின்ல போயிருக்கலா ஆனா நம்ம போ போறோன்னு ஐடியா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல
ம் ம்
இன்னொருத்தர் இருக்கார்ல
ஆமா
அவுரு ஒளப்புவாரு நெனச்ச
ம் ம்
பாத்த அவுரு வந்டாரு
ஆமா அந்த ஊருக்கார ஆமா அவரும் ஓழப்புவருன்னு தா நெனச்சா நல்லவேல அவரு வீட்ல என்னன்னு கேட் டு கொண்டு வன்டாங்க சாரு அவரும்
அவரு கொஞ்ச அழுதாரு எங்க கார்ல நாலு பேர்தா உக்காரனு அஞ்சு பேர்தா உக்காரனு
அவருக்கார்ல எத்தன பேர் உட்கார்ற மாரி கு இருச்சு எடுத்தந்தார
அவங் கார்ல ஒரு ஏழு பேர் உக்கார்ல
ஏழு பேரு ஒக்காரலா ஆனா நாலு பேரு தா உக்கார முடியின்றாரா
இல்ல இல்ல ஏழு பேர் உக்கார்லா நம் நம்ம பசங்க ஒரு எட்டு பேர் எக்ஸ்ட்ரா வன்ட்டானுங்க அதுனால அழுதாறு ஆமா
செரி அப்ரெண்ணா சமாளிச்சு கரெக்டா இருந்துக்கணு
ஆமாமா ஆனா எல்லாரு வந்துட்டாங்க சொன்ன மாரி
ஆமா எல்லாரு கரெக்ட்டா சொன்ன நேரத்துக்கு வந்து காசல்லா ரெடி பண்ணி போனதே பெரிய விஷயந்தா ஏ நா ஒழப்பர வராமருக்றவங்க ஒரு சூழ்நல இந்த மாரி எனக்கு வேலாருக்குன் சொல்லிட்டு போறாங்களு இருப்பாங்க நெறைய பேரு பரவால்ல எல்லாரு வன்ட்டாங்க
நம்ம டிக்கெட்டே பாத்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து புக் பண்ணுது
ஆமாமாமா
அவ்ளோ காசு
டா பத்தியிருந்துச்சு தான
சாப்பாட்டுக்கல்லா நல்லாவே பத்துச்சு கடைசியில மிச்சமாச்சுல ஆமா அதப்டியே குடுத்தாச்சு அ து யாருக்கெல்லா குடுக்கணுமோ அவளுக்கு குடுத்தாச்
என் சி எங்குலுக்குல்லா கரெட்டாதாருந்ச்சு நாங்க ட்ரிப் போம்போது கரெக்ட தா கையில காசு விட்ருந்தோம்ங்களு குடுத்துட்டோ அவலதா
எதுவு கம்மியாகலில்ல
ம் ம் கம்மியல்லா ஆகல எதும் ஆது கரெக்டா இருந்துச்சு போக வர்றதுக்கு என்ன பசங்க இந்த சாப்பட்ற எடத்துக்கு போகணு அப்டின்னு சொல்லிகிட்டுதா ஆ ஊர் ஊரா சுத்தினாங்க கடைசில வந்த ஏ எடத் திய வந்து சொதப் சொதப்னு சொதப்பிட்டயிங்க
ஆமா சுத்தி சுத்தி ஒரே எடதுக்கு வந்து
ஆமா
செரி நா அப்றோ கூப்ரா சார்ஜ் கம்மியாருக்கு
ம்